ஆ கேக்குதா கா
கேக்குது வணக்கம் நல்லாருக் க்ற நீங்க எப்டி
நல்லா இருக்றன்கா
வீட்லேல்லா நல்லா இருக்றாங்ளா
எல்லாரு நல்லா இருகாங்க கா
உங்க சுட்டி பாப்பா என்னா சொல்லுது
குட்டி பாப்பா பா இப்பதா டிபன் சாப்டுட்டு மேடம் கொஞ் நேரொ அப்டியே விளாண்டிட்டே இருக்றாங்க
அப்டிங்களா மதிய லன்ச் ரெடிப்
ஆ மதியானோ லஞ்சு முடிஞ்சிருச்சு முருங்க்கா சாம்பாரு கொஞ்சமா பாவக்கா ப்ரையு அப்ரோ ரசோ சோறு
சரிங்க எங்க வீட்ல காலைல சேமியா செட் னி டிஃபனு மதியத்து கு புளி சாதமு உருள கழங்கு பொரியளு வச்சிருக்கே
ம் சூப்பர் சூப்பர் அ சேமியாக்கு சட்னி தொட்டுப்பீங்ளா
எதுக்கு அ ஆ சேமியாக்கு ஆ சேமியாக் சட்னி செய்வே நல்லாருக்கு
அப்டியா சேமியா உப் ப்மாலா எனக்கு ஆ ஹா அப்டியே வச் ச்சலோ சக்ர
அப்டிங்ளா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு புடிக்கு இல்லைங்ளா அ சில பெரு போடுச் சாப்பிடுவாங்க சில பேர் சட்னி எடுத்துக்குவாங்க ஆ ஆ ருபூவ டேஸ்ட் மாறிரு
சரி அப்புறோ என்ன ஸ்பெஷல் என்ன ஊர்ல எதா பண்டிக எதா
எங்க ஊர் லலா என்ன ஸ்பெஷலு இல்ல மாங்கனி கண்காட்சி போட்டுக்குறாங்கன்ற மாரி சொல்லிருக்றாங்க
ஓ சூப்பர்
அதுக்குதா போயிட்டு வர்ணு பிள்ளைங்களுக்கெல்லா நெறைய பொழுதுபோக்குக்கெல்லா நெறைய இருக்கு அதே மாரி போன க்கு ஸ்கூல் பிள்ளைங்க எல்லா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஸ்கூலா வரு பரதநாட்டியோ வெக்குவாங்க கலை நிகழ் ச்சிங்க வெக்குவாங்க நெறைய பொழுதுபோக்குங்க இருக் க்கு பெரியவங்கலந்து சின்னவங்க வரைலு போயிட்டு வர்றதுக்கு ஒரு டைம் பாஸ் இருக்கு அதுதா இப்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்குது ஏன்னா இப்போ மாங்கா சீசன் இல்லைங்களா
ஆமா
அந்த மாங்கா அறுவடைய முன்னாடி எப்பவுமே வழக்கம் போல வருஷோ வருஷோ நம்ம ஊர்ல ஸ்பெஷல்லா பண்ணுவாங்க இதெல்லா மாங்கனிக் கண்காட்சி
பரவால்ல பரவால்ல ம் கூட்டமா டெய்லி வந்துருல
எனி டைம் கூட்டம இருக்கு ஆனே அதே மாரி இது ஈவினிங் டைம்ல போனாக்கா நல்லா கூட்டோ இருக்கு நல்லா பாக்குற் துக்கு நல்லா இதா இருக்கு பிரம்மாண்டமா நல்லா இருக்கு பல்வேறு வகப்பட் ட மாங்காய் கள்லா இருக்கு மாம்பழன்றத விடக இன்னு வேற இதெல்லா இருக்கு இந்த ஓவிய கலைங்க அது இதெல்லா கூட வெச்சிற்பாங்க இந்த ஏழனைய அதுங்கெல்லா பா க்கரத்துக்கு சின்ன சின்ன குட்டிஸ்ங்களுக்கெல்லா பாக்கற மாறி எல்லா நெறைய இருக்
ம்ஹு
பொழுது போக்குகள்லா நெறைய இருக்கு
வெளையாடு இருக்குமா
சின்ன பிள்ளைங்க வெளையாடுற அளவுக்கெல்லா நெறைய இருக்கு இந்த ரங்க ராட்டன்ச் சொல்லுவாங்க இந்த என்னது கப்பல் போட் சவாரி மாறி இருக் போ ஏனஸ் சவாரி இருக்கு நெறைய விளையாட்டுங்கள்ளா நெறைய இருக்கு சின்னவங்கல இருந்து பெரியவங்க வர்ல ரொம்ப நல்லா இருக் ஒம் பாக்கறதுக்கு போயிட்டாக்கா அது போயிட்டா ஒரு இதவே கிந்து அதுல இருந்து வெளியவே வர முடியாத அளவுக்கு ரொம்ப நல்லாருக்கு அது பார்
ஆஹா நெஜோ யார சவரே கூட்டிட்டு போவாங்களா
என்னங்க
யான சவாரி
அ யான சவாரி எல்லா கூட இருக்குதே ஆனா யான சவாரி இருக்குதுன்னா உண்மையான யான எல்லா இல்ல இந்த இதுல அதா இருக் க்குது ம பைசா குடுத்து விளையாடுவாங்க இல்லைங்களா
ஓ சேரி ஆஹா அது வந்து கொழந்தைகளுக்கு அந்தக் கார் ஒட்
ஆமா கார் ஓட்ற மாறி பைக் ரேஸ்ஸூ இந்த யான சவாரிப் போற மாறி அதெல்லா வந்து அதுலயே செட் பண்ணி வச்சிருப்பாங்க
ஊகு
ஒரு பிள்ளைங்களுக்கு இந்த குறிப்பிட்ட ந ய டைம் வெள்ளயு அவங்களுக்கு இத்தன ரூபீஸ்ஸூ அப்டின்னு சொல்லி உட்டன் ரூபான்னு சொல்லி வச்சிர்ப்பாக கட்டணம் போட்டு அதுல வச்சிர்பாங்க ஏனா உண்மையான யான வே உள்ளவே இருந்தாக்க எல்லாரும் பயந்துருவாங்க
ஆமா கஷ்ட்டோ ஓ இன்னு சில பேரு ஆர்வமா வருவாங்க யானய பாக்கணும்னு நா இல்ல அவ்ளோ நேர்ல பாத்ததேல்ல டி வில ஆமா ஆமா டி வில இதுலப் பாத்ததோட செரி ஏ நேர்ல வந்து பாத்ததேல்ல ஆனா பாக்கணுன்னு ஆச என்னன்னா இந்த இதுலல்லா பாத்திருக்கே இந்த அ நம்பொ பேங்ளூர்ல ஜூ ஒன்னு இருக்கு அந்த ஜூல பாத்திருக்கறே நா அவ்ளோதா அதுவு ஒரு எடத்துல உக்காந்துட் ருந்தது சின்ன யானையா தா இருந்துது
குட்டி யானையா இருந்துக்குது
னையாந்துது அந்த பெருசா காட்லல்லா ப படத்துல சினிமாலல்லாம் காட்டுற மாரில்லாம் பெரிய யானல்லாம் பாத்ததுல்ல
இங்க அந்த மாரி அந்த வடிவத்துல செட் பண்ணி பிள்ளைங்க போர்ருதுக்கு அந்த மாரி வெளையாடுறதுக்கெல்லாம் ரொம்பப் பொழுதுபோக்கா நல்லா வெச்சிருக்காங்க நம்ம நேர்ல பாக்கணும் பெரிய யானையாவும் குட்டி யானைங்கள எல்லாமே பாக்கணும்னாக்க ஜூக்கு போனாக்க நெறையா பாக் கலா அதுங்ளெல்லாம்
ம் அப்புறவு சாபுட்றதுக்கலாம் அப்பப் பிள்ளைங்கெதாது ஸ்னாக்ஸ் எதாது கேட்டாங்க அது மெரியும் இருக்கு
அது அதுங்கல்லாம் கூட நெறைய இருக்கு இக்குது இந்த டெல்லி அப்புளம் போடுவாங்க அது ஒவ்வொன்னும் வந்து ஒவ்வொர் ரேட்டாருக்கும் நூறு ரூபா நூத்தி இருவது ரூபா கிட்டத்தட்டா ருக்கும் பாப்கார்ன் இருக்கும் காலிஃபிளார் இருக்கும் சிக்கன் ரைஸ் இருக்கும் நெறைய வெளையாட்டு திங்ஸுங்கல்லாம் நெறைய கடைங்கருக் கும்
ஆ
அது இல்லாம பாத்தாக்க இந்த புள்ளைங்களுக்கெல்லாம் இந்த என்ன இந்த இந்திக்கார்ருங்கல்லாம் விக்குவாங்களே இந்த பாஞ்ச் பொம்மைங்க இந்த கலர் கலரா மிட்டாய்ங்கல்லாம் விப்பாங்க் பாருங்க
ஆமா
இங்க நம்ம வெளியில நம்ம எடத்துங்கல்லயெல்லாம் வாங்கனா கொஞ்சம் கம்மி ரேட்டு அது உள்ளவே போயிட்டு அங்கயே வாங்குனோன் சொன்னாக்கா அது ஒரு சின்ன கவர்லதான் ருக்கும் அதுவே ஒரு பிஃப்டி ருபீஸ் எண்பது ரூபா சொல்லுவாங்க நம்ம புள்ளைங்கல்லாம் கேட்டு அடம்புடிக் கிறாங்கன்ற பச்சத்துல நம்ம என்ன வேற வழி மறுக்க முடியாது அதனால அத வாங்கி குடுக்க வேண்டிய சூழ்நிலைக் கட்டாயம் தள்ளிருவாங்க
ம் ஆனா அப்டிப் பா அப்டிப் பிளான் பண்ணிட்டு போனோனா ஒரு பெரிய தொக எடுத்துட்டு போறா மாரி யிருக்கும்
கண் ஆமா ஒரு டென் தௌச சன் இருந்தா ஒரு ஒன் அவர் போயிட்டு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இதுது பண்ணிட்டு வரலாம் பிள்ளைங்களுக் கலா
ஆ ஹா அப்பா ம் ம் எங்களுக்கெல்லா எங்க ஊர்லெல்லா நா இந்த பீச்ச தவிர வேற எங்கேயுமே போனது கிடையாது வருஷ வருஷ அந்த பீச்சுக்கு போயிட்டு சுத்தறது ஆனா இந்த வாட்டிக்கு போகும்போது நல்லா இருந்துச்சு நெறைய ஆ பிள்ளைங்களுக்கே சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியான்னு பெருசா அந்த கொழந்தைங்களுக்கு ஊஞ்சலு சருக்கல் மர அதுலேயே விதவிதமா இப்டி சுத்திட்டு வரா மாதிரி கொகைக்குள்ள போய் வரா மாரி எல்லாம் புதுசா கட்டி வச்சுட்டு நடக்கறதுக்கு நடப்பாத இதெல்லாமே பீச் ல வந்து இருந்தது வந்து எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது எத்தனையோ வருஷ வர்ஷ வர்ஷ போறோ பீச்சுக்கு இது மாரி இல்லையே இந்த ரெண்டு மூணு வர்ஷமா அந்த கட்டி வச்சீ ஃப்ரியாவே பீச்லவ ஃப்ரி என்ட்ரன்ஸு அது இல்லாம இந்த விளையாட் டு ஃப்ரியா இருக்கு நெறைய குட்டி புள்ளைங்க இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு எழுவது பிள்ளைங்க கன்டினியசா ஏறி இறங்கறது வெளான்றது மண்ல வெளான்றது அந்த சீசான்றது அந்த அ ரவுண்டபோட்ன்னு சுத்திட்டே இருப்பாங்க உக்காந்து நம்ப சுத்த வச்சா சுத்தினே இருக்கு அது மாரி எல்லாமே இந்த வாட்டிக்கு பீச்சல இருக்கவு ரொம்ப ஜாலியா ஸ்பெண்ட் பண்ண மாரி இருந்தது எப்பமே நேரா போய்ட்டு தண்ணியில கொஞ்ச நேர வெளாண்டிட்டு கால நனச்சிட்டு வந்து உக்காந்து மண்ல விளாண்ட்றதோட வீ வந்துருவோ ஆனா இந்த வாட்டிக்கு போய்ட்டு கொஞ்சொ நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாரி இருந்தது பிள்ளைங்களுக்காக புது அனுபவம் தா இருந்தது
இங்க எஜ்ஜீபிஷன்ல கூட அந்த மாரி இருக்குது கண்காட்சியில கூட நீங்க சொல்ற மாரி இந்த சீசான்ற இல்லையே ஒருத்தர் உக்காந்து இன்னொருத்தரு இது பண்ணி அந்த மாரி இருக்குது ரோலிங் இது இருக்குது இத விட கூட இன்னும் கொஞ்ச இருக்குது நீங்க என்னன்னா பீச்சுல வந்து அலைகள வரு நீங்க காலெல்லா நனைச்சிட்டு மண்ணல விளையாட்ன்னா அந்த மாரி பீச்சுல கொஞ்ச இரு இங்க வந்து இந்த மாரி கடைங்கெல்லா பாக்கலா சாப்புட்றது இருக்கூ பிள்ளைங்களுக்கு தேவையான விளையாடுறது இந்த ஐட்டா மேலவே பாஞ்ச மாரி இருக்கூ மேல புள்ளைங்க எகிரிகுதுச்சா மேலவே நின்னுக்கு ஒரு மீடியமான இதுல போட்டு வச்சிருப்பாங்க
ஆ ஹா
அந்த மாரி ஜம்ப் பண்றதெல்லா புள்ளைங்களுக்கு ஒரே ஒரு சந்தோஷமா இருக்காதுல்ல எகிறி எகிறி குதிக்கிறதுல ஏறி ஏறி குதிக்கிறதுல ஏ ஆமா அதுலேல்லா நல்லா ஆ புள்ளைங்கெல்லா ரொம்ப மகிழ்ச்சியா என்ஜாய் பண்ணுவாங்க அந்த மாரி எல்லா நெறையா இருக் க்கு சிறுவர் பூங்காவு இருக்குது
ம் ஹும்
ம் அதுக்கெல்லா நீங்க பாத்துருக்குறீங்களா சிறுவர் பூங்காவெல்லா
ஆ சிறுவர் பூங்கா போயிருக்கே அத சின்னதா நா நடப்பாத இருக்கூ அப்பறோ கொழந்தைங்களுக்கு ஒரு ஒரு வெளையாட்டு ஏரியா மாரி இருக்கூ ஆனா என்னன்னா எல்லாத்துக்கு ஒவ்வொர் ரேட்டு உள்ள எண்ட்ரன்ஸ் டிக்கெட் தனியா வாங்கீட்டு உள்ளயுந் தனியா ரேட்டு பே பண்ணு ஒவ்வொரு வெளையாட்டுக்கு தனியா ஒரு பத்து நிமிஷ அந்த ஃபால் ஃபால் எல்லா ஃபுல்லா கொட்டி வச்சுருப்பாங்க அதுக்குள்ள புள்ளைய விட்டுட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷோன்னா அதுக்கு ஒரு அம்பது ரூவா அப்டின்னு சொல்லிட்றாங்க
ஒவ்வொன்னுத்துக்கு ஒவ்வொரு ஏரியாவுக்கு தனிப்பட்ட இதுல பிரிச்சி வச்சி நுழைவு கட்டண வாங்குறாங்க
ஆமா ஆமா இங்கேயு அப்ப உங்க கண்காட்சிலேயு அதே மாரி
அதே மாரிதா சேம் அதே மாரிதா இங்கமு ஒவ்வொன்னுதுக்கு முடிச்சுர் ட்டு ஒவ்வொரு பிளேதின இதுக்கும் போகும்போது ஒவ்வொன்னுதுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்குவாங்க ஐம்பது ரூபா முப்பது ரூபா ஐம்பரூபா நூறுரூபா எழுவது ரூபா அந்தந்த வெலையத்த பொறுத்து அதுக்கு தகுந்த மாரி தனியா நுழைவு போட்டனு ஆனா இங்க இருந்து நம்ம உள்ள போறதுக்கு பத்து ரூபாதா ஒரு நுழைவுச்சீட்டு நுழைவுசீட்ட வாங்கினு சும்மா எல்லா சுத்திட்டு வந்துடுறதுக்கு இல்ல
ஆ ஆ
போம்போது புள்ளைங்க அமைதியா இருப்பாங்களா அத்தெல்லாமே பா்கக்கணு செய்யணு அவுங்களுடைய சந்தோஷத்துக் தா கூட்டின்னு போறது அதனால அவூங்களுக்கு அதெல்லா நம்ம செலவு பண்ணணு இல்லையா
ஆமா ஆமா ம்
தின் ஒரு பெரிய தொகைய எடுத்துன்னு போயிட்டு குடும்பத்தோட கண்டு மகிழ்ச்சியா இருந்து பாத்துட் விட்டு வர்றதுக்கு ஒரு பெரிய தொகைய எடுத்துன்னு போனாக்க நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலா
ஆ போன பாக்கலா ப்ரீயா இருந்த வரு எத்துன நாளைக்கி அக்கா போடுவாங்க
கிட்டத்தட்ட ஒரு மாசத்து பெள்ளி இருக்குது
ஒரு மாச இருக்குமா அ
இருக்குது கண்காட்சி எல்லா
அப்ப சனிக்கெழம ஞாயித்துக்கெழம கொஞ்சோ கூட்டோ ஜாஸ்தியா இருக்கூ
கூட்டமா இருக்கு சனி ஞாயிறுனா இந்த ஆபீஸ்ல இருந்து வர்றவங்க அன்னைக்கி லீவ் இருக்கு இல்லைங்ளா அதனால வந்து எ எக்கச்சக்கமா கூட்டெல்லா இருக்கு பெரிய பெரிய அதிகாரிங்க விசிட் டருங்க நெறைய வருவாங்க அதெல்லா பாக்கறதுக்கு
ஓ
ம் நம் மாங்கா எல்லா நல்லா நம்ம பாக்கற வழக்கத்துக்கு மாறா இன்னு கொஞ்ச பெரிய பெரிய சைஸ்ல இருக்கிறதெல்லா வெச்சுனு இருப்பாங்க அழகுக்கு இந்த முன்னாடி நுழைவு நொழைய நொழையவே இந்த வாழ மரத்துல எல்லா நெறைய டெக்ரேட் பண்ணி ரொம்ப அழகா வெச்சிருப்பாங்க அந்த இதெல்லா பாக்குறதுக்கு
சேரி கண்டிப்பா இந்த வாட்டி நா வந்து பாக்கறங்க்கா ரொம்ப நன்றி ஊர பத்தி யு உங்க இத பத்தியு சொன்னதுக்கு மீண்டும் சந்திப்போம் நா வந்து கண்டிப்பா மாங்கனி கண்காட்சிய உங்க ஊர்ல பாக்கற
ஓகே
அ
தேங்க் யூ